வணக்கங்க ஹலோ
ங்க
வணக்கங்க எப்டி இருக்
ம் நா நல்லா இருக்காங்க
நீங்க எப்டி
ஆஹ் ஆ ஆ எனக் கேக்குதுங்க தொடந்து பேசுங்க
ஓகே ஓகே அ நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல யாராரெல்லா இருக்காங்க
வீட்ல நானு எங்க ஹஸ்பண்ட் மட்டுந்தா இருக்கோ
ஹஸ்பண்ட் கொழந்தைங்கள்லா இல்லீங்களா
இல்லங்க
ஓகே ஓகே நைட் என்ன ஸ்பெஷலு என்ன சமச்சிருக் கீங்க
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க ம் ஹலோ அ கேக்குதுங்க பேசுங்க சப் ஆ சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
உங்க வாய்ஸ் தா கேக்குலங்க
ஹலோ கேக்குதுங்க பேசுங்க ஹலோ என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
ஆ உங்க உங்க வாய்ஸ்
எ வாய்ஸ் கேக்க மாட்டேங்குதுங்களா ஹலோ
ஆ இது
அஹ்
செரிங்க
ஹலோ
கேக்குதுங்ளா இல்லையா பேசற்து
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க
உங்களுக்கு நெட்வொர்க் இல்ல நெட்வொர்க் இருக்கா உங்ளுக்கு ஃபஸ்
ஆ இப்போ இருக்குங்க இருக்குங்க இருக்குங்க பேசுங்க இருக்குங்க இருக்குங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பேசுங்க
கேக்குதுங்களா
ஆ ஹலோ
ஆ பேசுங்க என்ன செஞ்சீங்க மதியொ நா பேச்
அ ஆ காலையில செஞ்சது ஆ கேக்குதுங்க இ ப்போ கிளியரா கேக்குதுங்க
ஆ அப்ப அந்த எடத்துலயே இருந்து பேசுங்க நா ஒரே எடத்துல தா உக்காந்துகுறோ
அஹ் ஓகே ஓகே காலையில வந்து பலா பழா கொட்ட இருக்கு இல்லைங்கா அ அது அந்த அதுவு அந்தக் க்கு அந்த கொட்டையுமே உருளக்கெழங்கு போட்டு கொழம்பு மாரி வெச்சிருந்தோ
ஆ ஆ
ம மாதியானமு அதே சாப்ட்டோ சாத வெச்சு
ம் ம்
அ நைட்டா எப்பவுமே இட்லி தோச இந்த மாரிதா எடுத்துட்டுத்க்குவோ பசங்கல்லா சாப்ட்டாங்க அ கொழம்பு இருந்துச்சு ஆ அதனால தோச மட்டு ஊத்தி பசங்கல்லா சாப்புட்டுட் டு குட்டி பைய தூங்கிட்டா பெரியவு அவங்க அப்பா மட்டு வெளிய எதோ வெளையாடிட்ருக்காங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் இட்னி போட்ணு அப்புறோ ஆமா தோச சொன்னோ ஆ மதியோ நாங்க என்னிக் கு எதுவுமே செய்யுல காலையில நட்ஸ் ஜூஸ் அந்த மாரி குச்சட்டு மதியோ ஒன்னு செய்ல உ வெளியே போய் சாப்பிட்டோ அதனால இப்ப மட்டு சட்னி போட்னு
நட் ஜூஸ் மட்டு குடிச்சுட்டு எதுவு சாப்பிட்ல இல்லைங்களா அது
ஆஹ்ஹ ஃப்ரூடஸ் ஃரூட்ஸ் இல்ல இல்ல ஃப்ரூட்ஸ்ஸு
ஓகே
அதே வா வயிறு ஃபுல் ஆயிருது நட்ஸ் ஜூஸ்ஸே
ஆமாங்க ஆமாங்க நல்லா ஹெவியா இருக்கு ஏன்னா நெக்் ஜூஸ் அப்டிங்குறது வந் நல்லா ஹெவியா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கு ஹெல்த்தியான ஃபுட் தா நல்லா இருக் கு
ஆமா அது அப்புறோ பழொ வந்து அப்டியே சாப்ட்டுக்கிட்டு மாதுல வாழைப்பழொ அந்த மாரி
அதனால காலேஜ் இப் இல்ல இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் நானு வீ ட்ல தா இருப்பே
ஒகே ஒகே அ என்ன பண்றீங்க சொந்தமா ஏதாவது பிஸ்
உம் இல்லமு இல்லமு நா ஃப்ரீயா வீட் வீட்லதா இருக்க நா அவங்க ஃபைனான்ஸ் எப்பாவது போ சொன்னா போயிட்டு வருவ
ஓகே ஓகே ஓகே அப்போ நீங்க லாஸ்ட் டைம் ஏதாவது டூர் ஏதாவது போனீங்களா எங்கேயாவது பிளேசஸ் ஏதாவது இருக்குங்களா
ஆஹ் போய்ட்டு வந்தாக
கேக்குதுங்க
ஆஹ் கோவ போய்ட்டு வந்த
கோவா போயிட்டு வந்தீங்களா நல்லா ஏரியா நல்லா இருக்கு கோவா கேரளா பக்கத்துல தானுங்க
ஆமாமா கேரளா
கேரளாவில இருந்து ரொம்ப ஓகே
ம் ங்க இ ரீசொ ஃபிஃப்டீன் டேஸ் முன்னா கேரளாலல வயநாடு வயநாடு கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆஹ் தெரியு தெரியு வயநாடு யாருக்குமே தெரியாம இருக்குங்களா வயநாடு ஆக்சுவல ஆனது ஐயோ கண்ணுலயே பார்க்க முடியாது அந்த இன்சிடென்ட்ஸ்
நிலசரிவு ஏற்படி அந்த இடத்துக்கெல்லா போயிட்டு வந்தோ அங்க எல்லா சூப்பரா இருந்தது ஆனா அந்த து அடயாலமே தெரியலங்க ஒரு ஊரு மாரியே இல்ல அது ஒரு இது மாரி இருக்குது ஒன்னு இல்லாம இந்த ப பாராங்கலங்குதே அந்த மாரி அந்த ஊரே மல சரிவு ஏற்பட்டு
உம் வீடுகள்ல்லா இருக்குங்களா நறைய மக்கள் எல்லா வசிச்சுட்டு இருக்கிறாங்களா
இல்லவ் ஊரே
ஊரே இல்லீங்களா ஏன்னா வந்து இனிமேல் யாராவது அங்க இருக்கணு அப்டின்னு நெனைச்சா கூட யாரு இருக்க க விருப்ப இருக்காது அஹ் என்ன சொல்றது அந்த எடத்துல நெறைய பேரு வேற எடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க
ம் ஆ
எங்க வந்து என்ன ஃபுட்டு நல்லா இருக்கு
ஆ நாங்க
சேரி
உம் அதனால நாங்க அங்க எல்ல எதுவு சாப்பிலா அங்க வீட்டுல இருந்தே இங்க இருந்தே எல்லா எடுத்துனு போயிட்டோ காருல அங்க நாங்களே வீடு எடுத்து சமைச்சுக்கனோ உம் எவ்ளோ நாள் வீடு வடைக்கு எடுத்து ம் சமைச்ச நாங்களே சமைச்சிக்னோ பிரியாணி ஒ பசங்க ரவா உப்புமா அந்த மாரி உம் சூப்ரா செய்வ
சூப்பர் செய்வீங்களா அ நீங்க என்ன பிரியாணி செய்வீங் நீங்க சிக்கன் பிரியாணிங்களா மட்டன் பிரியாணிங்களா
ரெண்டுமே நல்லா செய்வாங்
உங்க நீங்க எந்த ஊருங்க
பிரியாணிக்குன பேமஸ் இந்த ஊரு பேமஸு
பிரியாணி ஆஹ் ஆம்பூர் நல்லூருங்களா ஓ ஓ நல்லூரு கொனு பேமஸ் வந்து பிரியாணி திருநெல்வேலி அல்வா மதுர மல்லி அப்டின்னு சொல்ற மாரி நல்லூர் பிரியாணி அப்டின்னு பேமஸ் அப்டின்னு சொல்றீங்க
ம் நல்லூர் இல்ல ஆம்பூர்
ஆ அம்பூர் ஓகே கே ஓ ஆம்பூர் பிரியாணி மசாலா நாங்க அதுதா ஆட் பண்ணுவாங்க அம்பூர் பிரியாணி மசாலா தா டக்குன்னு சீக்கிரமா வேல முடிஞ்சிடு
உம் உம்
நம்ம நார்மலா பிரியாணிக்கு போடறா அந் அந்த பிரியாணி தல எல அந்த மாரி அந் இந்த மாரி எதுவுமே போடாம அந்த ஆம்ப ஆம்பூர் பிரியாணி மசாலா மட்டு ஆட் பண்ணி தக்காளி உம் பெரிய வெங்காயோ பச்ச மொளக இது மட்டு போட்டு் பண்ணி போட்டோம்னா ஆம்பூர் பிரியாணி மசாலாவ சேத்தி அவ்ளோ டேஸ்ட்டியா நல்லா இருக்கு
உம் உம்
உம் என்ன சொல்றது டக்குன்னு ஃப்ஸ்ட் குய்கீங்க வேல
உம் உம் நாங்க இன்னு மசாலல்லா போட்டு செய்ய மாட்டோ மசாலா எல்லா போடாம நாங்களா எல்லாமே செ வீட்டுல உம்
வீட்டுல இருந்தே செஞ்சுக்குவீங்க
ஆமா
ஏன்னா மசாலா ஆட் பண்ணி சைனால் சீக்கிரமா செஞ்சலாம் அதென்ன எல்லாமே எடுத்து
மசாலாவே ஏதோ ஆட் பண்ண மாட்டோம் ஆம்பூர் பிரியாணி எப்படி போயமோ அதே போல நாங்க செய்வோம் ஆனா மசாலாவே ஆட் பண்ண மாட்டோ
அந்த நல்ல விஷயம் தாங்க மசாலா எதுவுமே ஆட் பண்ணாம சாப்பிடுறது
நாங்க அந்த ஆம்பூர் பிரியாணி நிறைய பேர் நிறைய தோழி சொன்னாங்க எங்கிட்ட நாங்க ஆம்பூர் பிரியாணி பாக்கெட் விக்கிறாங்க அந்த
ஆமாங்க ஆமாங்க அந்த மசாலா வந்து என்ன சொல்றது கடையில நம்ம செய்யறாங்களா அத விட டேஸ்டியா இருக்கும் அ பாட்டி நாங்க ஒரு வீட்ல இருக்கோம் ஒரு பாட்டி செய்வாங்க ஒரு டம்ளர் ஆ ரிசி ரெண்டு தட் வேணண்டுங்கிற அளவுக்கு தக்க மூணு தக்காளி ரெண்டு தக்காளி இருந்தா போதுமா நீ தேவையான அங்க அளவுக்கு வெஜிடபிள்ஸ் அது பண்ணிக்கோ அந்த பிரியாணி மசாலா அவ்வளோதா ஒண்ணுமே தேவையில்ல உப் பு கூட அதுலயே இருக்குங்களாமா உம் லைட்டா நம்ம வேணுங்கிற அளவுக்குனா லைட்டா சால்ட்டு போட்டுக்கலா மத்தபடி அவ்வளவு டேஸ்டியா இருக்கு நாங்க நிறைய டைம் அதுதா வாங்கி வச்சிருக்கோ ஒரு பாக்கெட் வாங்கினம்னா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வரும் ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
அப்படியே போடனு கேக்
ஓகே ஓகே
ஹெரா
நீங்க
நாங்க நாங்களே தா செய்வோம் அதெல்லாம் போட மாட்டோம் ஆம்பூர்ல எப்படி செய்வாங்களோ அதே போட்டுதா செய்வோம் பிரியாணி கடல எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதா இருக்கும் ஆனா
உம்
சத்தி ம மட்டு தா போடுவோமே தவிர வேற எதுவுமே போட மாட்டோ அந்த மசாலா ஐட்டம் சொல்றே உங்களுக்கு அடுத்த காலல சொல்றே எப்டி செய்யறோ அப்டினு மெத்தட் சொல்றே ஏன்னா உம் அடுத்த காலல உங்களுக்கு நா சொல்றேன் ஏன்னா இப்ப டைம் நிறைய போகாது ம் அதே ஒரு அதே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போகோ அதனால அப்புறோ சொல்ற அத டிஃப்ரெண்டா சொல்லு உங்க எல்லாருக்கோ புடிக்கோ நறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்
இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்வீங்களா
பிரியாணின்னு இல்ல புது புது வெரைட்டியா செய்வோ இந்த என்னது ஜவ்வசி கேரட் பாயசம்
ஓ ஜவ்வரிசி கேரட் பாயாசோ ஆ ஓகே ஓகே யூடியூப்ல எல்லா நெறைய பாத்திருக்கங்க ஆனா ட்ரை பண்ண மாட்டே பாப்பே நறைய இதெல்லாம் யார் ட்ரை பண்ணது
ஃபஸ்ட்டு ஒ தோழி ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாரி எல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க எனக்கு
செரி செரி சேரிங்க தோழி நெக்ஸ்ட் கால்ல நாம்ம
இது போட்டு பாண்ணுவே அப்புறோ ம்